ம்
சகோதரி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி நல்லாருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க தோழி சாப்ட்டீங்ளா
அ நா காலைலே சாப்ட்டே சகோதரி நீங்க சாப்ட்டீங்ளா
அ சாப்ட்டே தோழி
என்ன சாப்ட்டீங்க காலைல
காலைல தோச தோழி
சேரிங்க சகோதரி
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா காலைல வந்து பணியாரம் சாப்ட்டே சகோதரி பணியாரமு தொட்டுக்கிறதுக்கு இட்லி பொடியு தொட்டு ம் சாப்ட்டே சகோதரி நானு
செரிங்க தோழி செரிங்க தோழி
மதியத்துக்கு பாத்தீங்கன்னா மதியத்துக்கு சமச்சாசு சகோதரி ஏனா அப்பாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறனால மதிய க்கு முருங்கக்கா சாம்பார் வச்சு கொத்தவரங்காய பொரியல் பண்ணி ரசம் பண்ணிட்டாங்க சகோதரி அங்க என்ன சகோதரி சமையல் மதியத்துக்கு
மதியத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா வத்த கொழம்பு முட்டா அவியல் அப்றோ அப்பளோ பொறிச்சு வச்சிருக்கறே தோழி
சேரிங்க தோழி உங்களுக்கு வத்த கொழம்புனா ரொம்ப புடிக்குமோ
ஆ வத்த கொழம்புல்லா பிடிக்கும் தோழி
சேரிங்க சேரிங்க நீங்க வத்த கொழம்பு எப்டி சகோதரி செய்வீங்க சொல்லுங்க நானு ஒரு நாள் செஞ்சு பாக்கறே நானு
அ செரிங்க தோழி நா சிம்பிளான் தோழி பண்ணுவே வத்த கொழம்பு பெருசா எதுவு பண்ண மாட்டே ஆ எப்டி பண்ணுவே அப்டின்னாக்கா சில பேர் வந்து இந்த அரச்சுல்லா ஊத்தி வப்பாங்க உ நானு அது மாதிரி யூ டியூப்ல பாத்து செஞ்சிருக்கே எனக்கு ஆனா அது வந்து அந்த அளவுக்கு பிடிக்காத மாரி போய்டுச்சு அதனால சாதாரணமாவே செய்வே வத்தல் வந்து வீட்லேதா தோழி போட்டு வச்சிருப்பே நானு கொத்தர வத்த கத்திரி வத்த
எப்டி சகோதரி வீட்ல வந்து வத்தல் போடலா எந்த மாரி எல்லா எந்த மாரி காய்கறி வச்சில்லா போட்லா
அ கொத்தர வத்த கத்திரி வத்த மா வத்த அப்றோ வந்து சுண்டைக்கா வத்த இதெல்லா வந்து வீட்ல போட்டு வச்சுப்பே தோழி நானு
ஓ சேரிங்க சகோதரி கடைங்களயு கெடைக்குங்களா சகோ இந்த மாரி வந்து வத்தல் கடையிலயு கிடைக்க கடையிலயு வாங்கி நம்ம கொழம்புல யூஸ் பண்ணிக்கலாமா
அ அந்த மாரியு யூஸ் பண்ணிக்கலா தோழி ஆனா நாங்க வந்து இந்த வெயில் நேரத்தில இது மாரி போட்டு வச்சுக்கிட்டோ அப்டின்னாக்கா இப்ப சமைக்க மாட்டோ மழ டைம் லா இருக்கு இல்லையா அந்த ஐப்பசி கார்த்திகை ஐப்பசி மாசோ அப்ப எல்லா வந்து அது வந்து எங்களுக்கு கொஞ்சோ அ பயன்படு அதிகமாவே
ஓ செரிங்க செரிங்க சகோதிரி
அ இப்போ போட்டு வச்சுப்போ தோழி மொத்தமா வாங்கின்டு வந்து நாங்க போட்டு வச்சுப்போ ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அப்பனு சொல்லிட் டு எல்லாத்தலயுமே வாங்கிட்டு வந்து போட்டு வச்சிருப்பே தோழி வத்தல் வந்து சுட்டி போடுவே அப்படின்னாக்கா மாவத்த வந்து மாங்கா வந்து மொத நாள் வந்து வெட் வெட்டி வெயில காய வச்சுருவே
ஓ பொடி பொடியா கட் பண்ணிக்கவாங்க சகோதரி
பொடி பொடியா இல்ல தோழி ஒரு ஒரு மாங்காவ பாத்தீங்கனா அப்படின்னாக்கா நாலு பீஸா எ எட்டு பீஸா போட்டுக்கலா தோழி கொழம்புக்கு நம்ம போவோ இல்லையா ஒரு பாதி மாங்காவ நாலு பீஸா போடுவோல்ல
ஆமா சகோதரி ரொ ரொம்ப பொடியாவு கட் பண்ண கூடா ரொம்ப பெருசாவு கட்
ஆ ஆமா ஆமாங்க தோழி ரொம்ப நம்ம பொடுசா கட் பண்ணிட்டோ அப்டின்னாக்கா அது வத்தல் போட்டு காயறப்பைய ரொம்ப அது சின்னதா சுருங்கி வந்துரு அந்த மாரி போ ஆ இதனால வந்து இப்ப நம்ம போடும்போது வத்தல் போடும் போது வந்து நல்லா கொஞ்ச மாங்காயோட சைஸ் வந்து நம்ம பெருசு பெருசாவே போட்டுக்கணு அதே மாரி கத்திரிக்காவே வந்து ஒரு கத்திரிக்கா எடுத்தோ அப்டின்னாக்கா அ ஃபர்ஸ்ட்டு ரெண்டா கட் பண்ணி அத நாளா கட் பண்ணாலே போது அத விட இன்னு சின்ன சின்னதா கட் பண்ணோ அப்டின்னாக்கா சுத்தமாவே அது ரொம்ப சின்ன வத்தெல்லா போயிடு
ஓ செரிங்க செரிங்க சகோதிரி
அதா ஃபர்ஸ்ட்டு வந்து மாங்காவ வந்து இதுமாரி கழுவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் வெயில்ல சும்மா காய வச் வச்சோ தோழி அதுக்கப்பறோ மறுநாள் பாத்தீங்க அப்டினாக்கா நல்லா வென்நீர்ல வந்து கொதிக்க வச்சு வென் அ மாங்கா வந்து லைட்டா வெந்துருந்தா போது ரொம்ப கொழ கொழன்னு வந்துருச்சின்னா அது சரியா வராது லேசா வெந்துருந்துச்சு அப்டின்னாக்கா அ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோ உப்பு கொஞ்சோ கூடவே போட்டு வத்தல்ல போட்டுக்கணு தோழி வேக வச் வச்சுக்கணு மாங்காவ ஆ வேக வச் வச்சு அது நம்ம அதுக்கப்பரோ காய வச்சனோ வேக வச்சி நம்ம காய வப்போல அப்டியே பாதி மங்கா காலி ஆயிடு தோழி அது நல்ல டேஸ்ட்டா இருக்கு உப்பு போட்டு அவிச்சி காய வக் வக்கிக்கு போது வந்து அ ரெண்டு நாள் கழிச்சு நம்ம சாப்டு போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு தோழி
ஓ செரிங்க சார் முதல்ல என்ன பண்ணணுனா வந்து மா மாங்காய வந்து நாலு துண்டா வெட்டி கழுவி வச்சிட்டு பஸ்ட்டு வந்து சுடுதண்ணீல போடாம ஒரு தடவ காய வச்சுக்கணு மறுநாள் பாத்தீங்கன்னா சுடுதண்ணில மறுநாள் பாத்தீங்கன்னா சுடுதண்ணில போட் அதுல கொஞ்சோ உப்பு போட்டு ஒரு பத்து ஓரளவுக்கு அர வேக்காடு வந் வெந்ததுமே வந்து திருப்பி வந்து நல்லா தண்ணிய வடிக்கட்டுபோது தண்ணி நல்லா இழுத்துக்குமா அதுல மாங்காய்
ஆ வடிகட்டிறணு தோழி சுத்தமா தண்ணி எல்லா வடிகட்டிட்டு ஆ நம்ம எதோ ஒரு காட்டன் துணிலையோ இல்ல அந்த சாஃப்ட் க்கு அது மாரி எல்லா இருந்தது அப்டின்னா கூட அதுல வந்து நம்ம ஒன்னு ஒன்னா எடுத்து அ நல்லா காய வச்சு வத்தல் நல்லா காய உள்ள வந்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணு தோழி அப்பறோ வந்து அது ஆ அது நல்லா காஞ்சதுக்கு அப்றோ ஒரு டப்பால போட்டு அடைக்கு போது லைட்டா மேல வந்து கொஞ்சோ லைட்டா உப் உப்பு தூவி வுட்டு நல்லா குலுக்கிவுட்டு அடச்சு வச்சுக்கிட்டோ அப்டின்னாக்கா அது கெட்டு போகாம இருக்கும் தோழி பூச்சி ல்லா விழாம இருக்கும் சில இனி உப்பு மாங்கா மாங்கா வந்து ரொம்ப இனிப்பா இருந்தது அப்டின்னாக்கா சா இது பூச்சி உழுந்துரும் ஹ வத்தல வந்து பூச்சி உழுந்துரும் அதுக்குதா நம்ம கொஞ்ச லேசா மேலஉப் பு போட்டுக்கிட்டோ அப்டின்னாக்கா கூட நல்ல ரொம்ப அந்த காஞ்சி போய் மொறு மொறுன்னு இல்லாம கொஞ்ச பதமா இருக்கும் வத் தல் நல்லா இருக்கும் தோழி
ஓ சேரிங்க சே சேரிங்க சகோதரி இந்த வேக வச்சு நம்ம அறவேக்காடு ஆனதுக்கப்பறம் காய வக்கிறோல அது எத்தன நாள் சகோதரி நம்ம காய வக்கணும்
அது நல்லா ஒரு நாலுல இருந்து அஞ்சு நாள் காய வைக்கலா தோழி அப்பதா நல்லா காயு உள்ள வந்து ஈர பதம் ரொம்ப ஈரப்பதம் லா இல்லாத அளவுக்கு நம்ம காய வச்சி எடுத்துக்கணு தோழி
ஓ செரி இப்டி நம்ம வெயில்ல நம்ம காய வக்கும் போது சரி மாங்கா வந்து வெம்பி போயிடதுங்கலா ஒரு மா கொழ கொழன்னு கெட்ட மாரி ஆகாதா சகோதரி ஏனா வெநீர்ல போட்டு வச்ச மாங்கா வந்து ஆற வச்சி வெயில காய வைக்கனுமா தண்ணி தண்ணீல தண்ணியில வந்து தண்ணிய வடிச்சிட்டு பச்ச தண்ணியில அலசிட்டு வெயில காய வக்கணுமா இல்ல எப்டி சகோதரி காய வைக்கணும்
இல்ல இல்ல நம்ம நார்மலா அந்த தண்ணிய வடிகட்டு அந்த வெநீர்ல நம்ம வேக வச்சிருக்கோ இல்லையா அந்த தண்ணிய மட்டு வடிகட்டிட்டு நம்ம ஒன்னு ஒன்னா எடுத்து காய வச்சிரலா தோழி வீணா போவாது ஏனா நம்ம வெயில்ல காய வக்கிறோ இல்லையா அதனால வீணாலா போவாது அந்த வேகம் எல்லா அடி காயத்தோழி நல்ல வாச காய காய வந்து நமக்கு நல்ல வாசனைையை தரும் தோழி அந்த மாங்காவ தல் அப்படிங்கறிறது நல்ல வாசனையா இருக்கும் நல்ல நம்ம ரெண்டு நாள் கழச்ச சரி ரெண்டு நாள் காய வச்சு நம்ம அதை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல ருசியா இருக்கும் தோழி
ஓ சரிங்க ச
உ ஹம் அந்த மாதிரிதான் தோழி மாங்காய் வத்தல் போட்டு வச்சுப்பன் அப்புறம் கத்திரி வத்தல் உத்தர வத்தலுமே வந்து ஆஹ் அதை வந்து முதல் நாள் எல்லாம் காய வைக்க வேண்டாம் வாங்கிட்டு வந்து நல்லா வெநீர் கொதிக்க வச்சு அதுல வந்து அரைவேக்காடா அதே மாதிரி சரி கத்திரி வத்தலும் பெரிய கொத்தர வத்தலும் சரி கொத்தரை வத்ததுலும் சரி அளவேக்காடா வேக வச்சு ஆஹ் வேக வைக்கணும்னு தோழி உப்பு போட்டு உப்பு வந்து கொஞ்சம் கொத்தரவை தெல்ல வந்து கொஞ்சம் உப்பு வந்து நமக்கு கூட சேர்த்துக்கலாம் தோழி உப்பு லைட்டா கறிக்கிற மாதிரி ஏன் அப்படனாக்கா வந்து கொத்தர வத்தல காய வச்சுட்டு நல்லா மொறு மொரு பா ஆனோனே அதை வந்து நம்ம எண்ணெய்ல போட்டு வருறுத்து கூட ஹ் இந்த த பழைய சாதம்ல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா அப்போ வந்து இந்த மோர் மிளகாயோட சேத்து வந்து இந்த வத்தல வந்து எண்ணெயில விட்டு வருத்தம் அப்படின்னாக்கா நல்லா மொறு மொருன்னு வத் த்தல் மரியே வெந்தரும் உம் அதாவது மொறு மொருலா ஆயிட தோழி வத்தல் மாதிரி பொரிஞ்சு வரும் அப்படிங்கறப்ப அத வந்து நம்ம சாதாரணமா இந்த பழைய சாதம் மோர் சாதம் அதோடெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ருசி இருக்கும் தோழி அதனால வந்து கொத்தரவத்தல வந்து கொஞ்சம் உப்பும் வந்து நம்ம கூடவே போட்டுக்கலாம் அது வந்து நம்ம குழம்பு வைக்கிறப்ப உ உப்பு கறிக்குமா அப்படின்னாக்கா அந்த வெநீர்ல விட்டு ஒரு தட அலசிர்ன்னும் தோழி குழம்பு வைக்கும்போது இந்த வத்தல் எல்லாம் வந்து வெநண்ணில்ல லைட்டா ஊற வச்சு அலத்திட்டோம் அப்படின்னாக்கா அந்த உப்பு எல்லாம் போயிடும் கொழம்புல வந்து நம்ம க வத் தல் குழம்பலேயும் கொஞ்ச உப்பு வந்து நம்ம கம்மியா சேர்த்துலாம் தழி நல்லா இருக்கும் தோழி
ஓ செரிங்க செரி இந்த வத்தி அதே மாரி கத்திரி வத்தலயு கொத்தரங்க வத்தலையு வந்து நீங்க சொன்ன மாரி சுடுதண்ணியில வந்து நல்லா காய் நல்லா நாலு துண்டா கட் பண்ணி சுடுதண்ணியில அறவேக்காடு வெந்ததுக்கு அப்புறோ கொஞ்ச கொஞ்சமா உப்பு மட்டு போட்டு நல்லா இது பண்ணுங்களா சகோதரி நல்லா வெந்ததுக்ப்புறோ தண்ணிய வந்து ரெண்டுலயுமே வடிகட்டி வச் சுன்னுங்களா சகோரி
ஆ வடிகட்டி அதே மாரி காய வச்சு எடுத்து வச்சிட வேண்டியதா தோழி
இதுக்கல்லா வந்து எத்தன் நாள் சகோதரி காய் வைக்கனு இன்னைக் வந்து கத்திரிக்காங்கிறது ஓரளவுக்கு நல்ல சீக்கிர வெந்ததா வெந்ததுதான அப்டிங்கும் போது இதுவே நாலஞ்சு நாள் நல்ல ஈரோ இல்லாம காய வைக்கணுமா சகோதரி
ஆ ஆமாங்க தோழி ஈரோ இல்லாம காய வைக்கணு கொத்தரவத்தல எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா இப்ப நம்ம அப்டே அ ஒடைச்சி பாத்தோ அப்டின்னாக்கா நல்லா மொறு மொறுன்னு ஒடையு தோழி
ஓ செரிங்க செரிங்க சகோதரி அப்பறோ சுண்டக்கா வத்தல்ல எப்படி
சுண்டைகா வத்தலுமே அதே மாரிதா தோழி அதையுமே வந்து லைட்டா அந்த லைட்டா கீரி மட்டு உட்டுக்கணு இந்த மொனையில வந்து நாலு கீரல் கீரி நம்ம பச்ச வாளகால்லா கீருவோல்லா தோழி ரெண்டா ரெண்டாற கீருவோம்ல அந்த மாரி வந்து சுண்டைக்காவத்தல வந்து சுண்டைக்காவ வந்து நாலு வகா கட் பண்ணிக்கிட்டு பிளஸ் சைஸ்ல வந்து கட் பண்ணிக்கிட்டு அதுல வந்து உப்பு போட்டு இதே மாரி அவிச்சு காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலா தோழி இதுவுமே வந்து நாலுலந் து ஒரு அஞ்சு நாள் வந்து நல்லா வெயில்ல ரொம்ப வெயிலா இருந்தது அப்டின்னாக்கா ஒரு மூண் நாள் காஞ்சாலே போது தோழி கொஞ்சோ வெயில் கம்மியா இருக்கு அப்டின்னாக்கா ஒரு நாலுல இருந்து அஞ்சு நாள் நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறோ எடையிலயு அப்பப்போ வந்து கொஞ்ச நாள்க்கப்புறோ ஒரு தட லைட்டா வெயில்ல காய வச்சு எடு த்துக்கிட்டோ அப்டின்னக்கா அந்த அளவுக்கு பூச்சில்லா இல்லாம இருக்கு தோழி
ஓ சேரே இப்ப நம்ம இப்ப நம்ம வந்து காய வச்சு எடுத்து ஒரு ப ஒரு ஒரு ரெண்டு மூண் மாசோ ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாம இரு க்கும் போது எடையிலயு ஒரு தடவ வெயில்ல நல்லா போட்டு எடுத்தீங்கன்னா இது நல்லா இன்னு கொஞ்சோ நல்லாயிருக்கு தாங்குங்ளா சகோதரி
ஆமா தோழி இன்னு ரொம்ப நாள்கு நம்ம வச்சிருந்தோ அப்டின்னா கூட வந்து அது நல்லாவே இருக்கு தோழி
இருக்கும் போது நீங்க வந்து ஒரு தடவ சுடுதண்ணியில போட்டு நல்லா ஒரு அலசு அலசி தா வந்து பச்சத்தண்ணில அலசுணுங்ளா ச இல்ல பச்ச தண்ணில மட்டு நார்மல அலசுனா போதுங்களா
சுடுதண்ணில நம்ம அலஸ் சிக்கலா தோழி ஏ அப்டின்னாக்கா இந்த சுடுதண்ணியில கொஞ்சோ நம்மர கொஞ்ச நேரோ ஊற வச்சு அலசும்போது ஆ வத்தல்லா நொம்ம ரொம்ப நல்லா காய வச்சு வச்சிருக்கோ இல்லையா அதனால வந் து கொழம்புல வந்து சாதாரணமா பச்ச தண்ணியில போட்டுட்டு நம்ம கொழம்பு வச்சோ அப்டின்னா க்கா அந்த அளவுக்கு வந்து செல பேருக்கு வந்து அந்த அளவுக்கு வேகல அப்டிங்கற மாரி தோணு தோழி அதே நம்ம கொஞ்ச நேரோ வெந்நீர்ல ஊற வச்சிருந்தோ அப்டின்னாக்கா அதுல நம்ம போட்ருக்கோ இல்லையா உப் அதுவு ஓரளவுக்கு போயிடு இன்னொன்னு கா அதுல அந்த வெநீர்லே கொஞ்சோ வெந்திருக்கு தோழி நமக்கு அந்த காய் அக அந்த வத்தல் வந்து கொஞ்சோ லைட்டா வெந்திருக் மாரி இருக்குமா அதே கொழம்புல போடும்போது நமக்கு ஈக்குவலா நல்லா சரிசமமா வெந்துரு தோழி அ வேகுறதுலயு செரி அந்த உப்போட அளவு செரி அதுல வந்து சரி சம மா நமக்கு வந்துரு தோழி
ஓ செரிங்க செரிங்க சகோதரி ஏ சகோதரி இந்த மாரி இந்த நாலு நாலு வகையான வத்தல் மட்டுதா போட முடியுங்கள இல்ல வேற ஏதாவது காய்கறி வச் சு நம்ம வத்தல் கூட நம்ம வீட்லயே நம்ம ரெடி பண்லாமா சகோதரி
வேற வத்தல் நா எதும் போட மாட்டே தோழி இந்த நாலு தா போடுவே சொல்லுவாங்க இந்த பரங்கி காலிலா வத்தல்லு பரங்கிக்கா ஆமா பரங்கிக்கால்லிலா வத்தல் போல்லா அப்பன் சொல்லுவாங்க
அப்பற சின்ன வெங்காயல கூட சின்ன வெங்காயில கூட வத்தல் போடுவாங்கன் சொல்லுவாங்க சகோதரி வெங்காய வடகோ வடகோன் நனைக்கி இத வடகோன் சொல்லுவாங்க அதுக்கு பேரு வடகமோ வத்தாலான் தெர்ல சகோதரி
ஆ அது வந்து நா இது வரைக்கு நா வந்து செஞ்சது இல்லங்க தோழி அது தெரியுமா உங்களுக்கு
ஓ சரிங்க சரிங்க இந்த வத்தல் நம்ப யூஸ் பண்ணு வந்து எத்தன் நாள் வரைக்கு நம்ப வச்சு பா பயன்படுத்தல சொல் திரி டேட்டா இந்த மாரி எதாச்சு இருக்குங்களா சகோதரி
இது நம்ம நல்ல நா சொன்னே இல்லையா அந்த அடிக்கடி நம்ம வெயில் எடுத்து காய வெச்சு வெச் சுட்டோன்னா நா ஒரு வர்ஷோ கூட வருன் தோழி நால்லா வந்து வத்தல் போட்டு வச்சிருக்கோந்த எங் மாமியார் தா வத்தல் போட்டு வெப்பாங்க அவங்க போட்டு வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா மறு வருஷ் ஷோ வரைக்குமே இப்ப இந்த இந்த நாள்ல தா நாங்க போட்டு வச்சுப்போ அந்த வெயில் காலமா இருக்கு இல்லையா இப்பதா வந்து நாங்க அவுச்சு போட் டோ அப்படின்னாக்கா வந்து நல்ல மழை இல்லாம வெயில் நல்லா காஞ்சிடு இதே மழ வந்துடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து வ த்தல் வந்து வீணா போய்டு இல்லையா அதனால வந்து இந்த வெயில் டைம்ல வந்து நாங் காய வச்சுப்போ இதுவே வந்து எங்களுக்கு அடுத்த வர்ஷோ இந்த நாள் வரைக்குமே வரு தோழி இதுக்கப்பறோ வந்து நாங்க புது வ த்தல் வாங்கி நாங்க போட்டுக்கிற அளவுக்கு வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வரு தோழி நாங்க போட்டு வச்சுக்கிற வத் தல் வீணால்லா போகாது தோழி
ஓ எனக்கு சகோதரி மழ காலத்துல வந்து நீங்க சுடுதண்ணில போட்டு வெயில்ல காய வைக் போ அந்த இடத்துல வந்து அதிக வந்து வெயிலு அடி க்காதுங்லா சுல்லுனு அடிக்காது அப்டி வெயில் அடிச்சாலுமே ஓரளவுக்கு மந்தமா அடிக்கும் போது இந்த வத்தல் வந்து ஈரப்பதத்தோடேயே அதிக நா அதிக நாள் வந்து காய காய வந்து அது கொஞ்ச அழுகன மாரி ஸ்மெல்லா ஆயிருந்தாலு ச கோதிரி வெயில் காலத்துலதா வந்து இது நல்லா காயுன் சொல்லுவாங்க
ஆ ஆமா அதனாலதா நம்ம வெயில் காலத்துல இப்போ வந்து நல்லா போட்டு காய வச்சு வச்சுக்கறது தோழி
சேரிங்க சகோ நம்ம அடுத்தது வத்தல் கொழம்பு எப்படி பண்றதுன் அடுத்த ஒரு அழப்பில் நம்ப தொடர்ந்து பேசலாம் சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட் டது நன்றி
ஆ நன்றி தோழி நன்றி தோழி